ஹலோ ம் சொல்லுங்க ஆ கேக்குது
ம்
என்ன ஆச்சு அவுங்க சிஸ்டருக்கு
அந்த அந்த அவுங்களுக்கு வந்து அவுங்க வாழ்க்கை பிரச்சனை நாம் வந்து பொறவு பேசவு அத பத்தி
ஓகே ஓகே
இப்போ வந்து ஒரு அங்க போன வாரோ போல யாரு
அவுங்கதா
அவங்களுடைய சிஸ்டர கேக்றீங்களா
இல்ல சிஸ்டர் இல்ல அவங்களதா கேக்குறே
இல்ல எனக்கு புரியல நம்ம அப்பறமா இத பத்தி பேசலாம் ம் இப்ப வந்து நாங்க போன போன மாசம் போல நாங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிருந்தோ அப்டிங்களா அது எங்க இருக்குனா எம் ஜி எம்ல போயிருந்தோ
ம்
அங்க வந்து நீங்க போய்ருக்கீங்ளா
இல்லியே ஒரு வாட்டி கூட போனதில்ல
எம் ஜி எம் இங்க புதுசா ஒன்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா சென்னையில செங்கல்பட்டு பக்கோ வொண்டர்லா சாரி வொண்டர்லா
ம்
அங்க வந்து போயிருந்தோ போன வாரம் போல எங்க ஆபீஸ் எங்க ஆஃபீஸ் ட்ரிப் மாரி போயிருந்தோ அங்க வந்து முப்பது பிளஸ் ம் அங்க வந்து முப்பது முப்பது வந்து ட்ரை ரைடு இர்ந்துச்சு அதாவது தண்ணி இல்லாம பத்துக்கிட்ட வாட்டர் ரைடு இர்ந்துச்சா
ம்
அங்க ஒரு ரைடுக்கு போயிட்டு அதா ஒரு விளயாட்டுக்கு போயிட்டு வரறதுக்குள்ள நமக்கு போய்டு அர அவுரு ஆயிடு அப்றோ எங்க இருந்து நம்ளாலா அவ்ளோ நேரோ சுத் சுத்த முடியு வெயிலு வேற செம வெயில் நல்லா நம்ம பெரிய பெரிய விளையாட்டு மட்டு போயிட்டு வந்துட்டோ
ம்
அப்புறோ வாட்டர் ரைடுல விளையாடிட்டு நீங்ளு போங்கோ ஒர் நாள் அங்க நல்லாருக்கு நல்லா பெரிய பெரிய ம மரோருக்கோ அங்க சாப்பாடு கூட இருக்கு பிரியாணி குடுக் பாங்க ம் ஷாப்ஸ் கூடருக்கோ என்னன்னமோ வித்தியாசமா விப்பாங்க நல்லாருக் நீங்ளு ஒரு நாள் போய் பாருங்க
ம் எ ஆஃபீஸ்ல கூட சொன்னாங்க கூப்ட்டு போவாங்கன்டு
ம் அப்போ போங்க
லாஸ்ட் டைம் வந்து மூணார் போனாங்களா எங்க ஆபிஸ்செஸ்ல ட்ரிப்பு அதுக்கு முன்னாடி எம் ஜி எம்ல்லா போயிர்க்காங்களா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போன தேர்ஸ்டே லீவு ஃப்ரைடே லீவு நாளைக் போவே
இன்னிக்கி லீவா
ஆமா
ஏ
நா எடுத்துட்டே
எதுக் எடுத்திய லீவு
சர்ச்சுக்கு போ வேண்டிய வேல இருந்து அதுக்காக சாரி வெளிய போ வேண்டிய வேல இருந்து அத்னால
வேலைக்கு இப்ப இப்ப போய் நீங்க டயடு ஆயிட்டனால லீவ் எட்த்துடன் சொல்லுங்க
ஆமா இப்ப கூட டயடா தாருக்குது எங்க டயடுன்றது போவே மாட்டுது
எங்க வீட்ல ரெண்டு பூன குட்டி இருக்கு ஒரு குட்டி மேல இன்னொரு குட்டி பத்துன்னு இருக்கு
ம் குறும்பு குட்டியா
சின்ன குட்டி எக்ஸ்ஸு எக்ஸ்மாரி பத்துனுக்குது ஆல்ஃபபெட் எக்ஸ்மாரி ஒன்னுக்கு மேல ஒன்னு பத்துக்குன்னு மம்மி கூட இருக்கு அது மம்மிகூட பால் குடிச்சுட்ருக்கு ம்
நனக்கு பூன வளக்கணுன் ஆசதா
ம் நல்ல குட்டினா வளக்குலா நம்ம அதுல ஒன்னு இல்ல நா படுத்தப்பா அப்பறம்
காலைல மழ வரமாரி இருந்தது ஆனா வர்ல நைட்டு வந்துச்சு நைட்டு வந்து ம் கால்ல ஒரு பத்து பதினொரு மணி வரிக்குமே நல்லாருந்துச்சு அதுக்கப்புறோ வெயில் எடுத்துக்குச்சு
நாங்க ஒன்பது மணிக்கி ஆஃபீஸ் உள்ள போய்ட்டோனா அப்புறோ வெளிய என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது
எனக்கு அதேதா நா அங்க போய்ட்டன்னா நைனா உங்களுக்கு டைமு
ம் நைன் தேட்டி நெக்ஸ்ட்டு மன்த்து ஸ்டாட்டிங்லருந்து டென் டூ சிக்ஸ் ஆஃபிஸ் டைமிங் சேஞ்ச் பண்ட்டாங்ளா
ம்
சொன்னாங்க நமதா நெக்ஸ்ட் மந்த்து வந்து போக மாட்டோமே
ம் ம்
ம் ம்
டென் டூ ஃபைவ்னா டூ எயட் ஆரா
டென் டூ சீக்ஸ்
ஆ சிக்ஸுன்னா எயிட் ஆரு
ம்
சூப்பர்தா
ம்
டைமிங் நல்லாருக்கு பட்டு வந்து சம்பளம்தா நல்லால கொஞ்சோ அதிக படுத்தலா
நீங்க வர வர செய்ய செய்ய உங்களுக்கு குடுப்பாங்க ஒரேடியா குடுக்க மாட்டாங்கா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுல நமக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்தா நனைக்கிறே
அத உங்களுக்கு சொல்லிட்டாங்களா எவ்ளோன்டு சேலரி பிக்சடா
இல்ல எம் டிகிட்டதா கேக்கணுன் சொன்னாங்க நா மேனேஜர்கிட்ட கேட்டே நா எம் டிகிட்ட கேட் ட்டு சொல்றே அவுங்கனால அப்டி சொன்னாங்க அவுங்க ப்ரான்சுல இருக்கறதுனால இங்க எப்டின் தெர்ல நா எம் டிகிட் டியு எம் டியோட வைஃப்கிட்யு நா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றே அப்டின்னாங்க ஆனா இவ்ளதா சொல்லிருந்தாங்கன் நா சொன்ன செரி ஓகேமா நா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றே அப்டின்னாங்
சேரி சேரி ஓகே ம் கேட்ட இருங்க
ம்
ஒரே அமக்களம் பண்ணுது பூன குட்டி என்ன பண்றது ஒ அம்மாவ தேடி உள்ள இருந்து பாத்திரத்தல்லாம் தூக்கி அடிக்கறங்க
அலோ
உள்ள இருந்து பாத்திரம்லாம் தூக்கி அடிக்கறாங்க
வெளிய நல்லா ஜாலியா விளையாட வேண்டிது
டைமே ஒன் அண்ட் ஹாஃப் அவர் ஆயிடுது அதுலயே கொஞ்சம் டென்ஷன ஆயிடுது
ஆபீஸ்க்கா
உம் பஸ்லந்து டிராவல் பண்ணும்ல வீட் போறது கூட அவ்ள தெரில வரும்போது
நா உங்ககிட்ட ஸ்டாடிங்லயே சொன்ன கிட்டியே எங்கன்னா பாருங்கன்னு சொன்ன
அங்க ஷிப்ட் ஆடு கொஞ்ச பெட்டராவு கடைக்காது இந்த மாரி எனக்கு அங்க ப்றோமே வேல அவ்ள இருக்காது ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கே நானு அங்க உக்காந்துட்டு
அது ஓகே நமக்கு செட் ஆகணும்ல்ல லொகேஷன்ல்லாம் நமக்கு இங்கிந்து போறதுக்குள்ள டயர்ட் ஆயிச்சு அங்கந்து வரத்துக்குள்ள வீட்ல டயர்ட் ஆயிச்சுன்னா நம்ளால எதுமே பண்ண முடியாதுல்ல நம்ம அப்டி யோஸ் ச்சுதா ஒர்க்க எங்க ஏது அப்டின்னு பாக்கணும்
அ
ம் நானு எங்க அம்மா கிட்ட கூட சொன்னே நீ அங்க போற அப்டின்ட்டு அவ ஏ அவ்ளோ தர போறா முடியாதே போய் வரதுக்கே அப்டி சொன்னாங்க அட இருக்கற வேலைக்கு போதுவே
இது அ அதா இதும் விட்டு கடைக்காம ஒக்காரதுக்கு அதுக்கே நம்ம போலாம் அப்டின்ட்டுதா நா போயிட்டுருக்கே
கேடச்ச இதுக்கு போயிருக்கு வேற எதுவு இல்ல அப்டி சொன்ன
ம்
ம் பாருங்க ஒரு ஒரு மாச ரெண்டு மாசம் போங்க செட் ஆயிடும் உங்களுக்கு
அப்பறம்
ம் இப்ப நல்லா இருக்கு கிளைமேட் கொஞ்ச ஜில்லுன்னு இருக்கு
ம் உங்க ஆபீஸ்லயே லீவ் விட்டாங்களா இது அன்னிக்கு இல்ல நீங்களே போட்டீங்களா
இல்ல இல்ல ஈட் அன்னிக்கு லீவ் தா விட்டாங்க பக்ரீத் அன்னிக்கு
ம்
ஃப்ரைடே மட்டுதா நா எடுத்த இன்னிக்கு மட்டும்தா
செர் செரி
அப்போ வேற இங்க எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு ரொம்ப நாள் கட்டிண்ருக்காங்க உன்னு ஒரு ம் புதுசா நாலு மாசோ கிட்ட ஆகு பொது ஆனாலு கட்டிண்டே இருக்காங்க
ம் வெளிய முடுச்சுட்டாங்க உள்ள கட்றாங்களா
ம்ம் கீழ ஃப்ளோர் முடுஸ்டருக்காங்க மேல கட்றாங்க
ம் ம்
கீழ இன்னு எதுமே பண்ணல டோர் வைக்கல எதுமே இல்ல மேல கட்றாங்க
மேல தளோ போட்ருக்காங்க அது வந்து வெயில்ல ட்ரை ஆகணு போல அதுனால வெயிட் பண்றாங்க
ம்
ம் ம்
பதம்
ம் இவுங்க வந்து எப்ப பெருசாவாங்கன் தெர்ல இது குட்டி நாங்க வளக்குற குட்டி
ம்
சின்னதாவே இருக்காங்க பெருசாக மாட்றாங்க என்னா பண்ண வளர்ச்சி இல்லாத குழந்தை ஆகி விட்டாங்க பய் மார்சன்
அப்டியல்லாம் சொல்லாமா ஒரு வருஷம்தா ஆகுது அதுக்குள்ள எப்டிமா பருசாகு
மே ரொம்ப பெருசாயிட்றாங்க இவுங்க நல்லா தா சாப்புற் றாங்கா இவுங்க ஆகவே மாட்
ஹெல்த்தி ஹெல் த்தியா இல்ல போல சத்து வாய்க்கி மட் ட்டு சாப்புற்து போல ஆனா உள்ள சத்து இருக்காதோ என்னமோ தெரில அதுனால அப்டியாகு ஒரு சில ம்
தெரில கொழந்தக்கி
அ போனிங்களா ஹாஸ்
போறோன் மாற போறோ இதுக்கேத்தா மாரி வீடு து கெடைக்குமான தெரில
ஆ ஆஸ்பத்திரிக்கி போய் பாத்தீங்களா
போறேன்னு சொன்னாங்கலா போகவே இல்ல அதுக்கப்பறோ போ மாட்டாங்க லேட் ஆக்கிடுவாங்க
பாருங்க
ம் ம்
பாக்கனு போயிட்டு பக் செய்யல இங்க இன்னு சப்பாத்தி மாவு மட்டு பெரட்டி வச்சுருக்காங்க அம்மாடி இதுக்கப்பற தா செய்வாங்க என்ன செய்வாங்கன் தெர்ல
சேரி சேர் செஞ்சு சாப்புடுங்க
என்ன செய்வாங்கன் தெரில
பாக்லாம்
புரியில
பண்றாங்க
உங்க வாய்ஸே கேக்கல
சேரி வெக்கிறே
ம் ஓகே பாய்